காய்ப்பீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே என்ன பண்ணிட் இருக்கீங்க
நா இப்பதா பாப்பா தூங்க வச்சே தூங்குற நேரம் தானே நமக்கு ரெஸ்ட் கிடைக்கு அதனால கொஞ் சோ ரிெஸ்ட் எடுத்துட்ருக்கே நீங்க
கரெக்ட் கரெக்ட் தா நானு அதேதா இப்பதா கொஞ்சோ முன்னாடி தூங்க வச்சே ஆனா அவ முழிக்கிற மாரி பண்ணாலா செரி நா திருப்பி போய் தூ ஆட்டி விட்டுட்டு அதுக்கப்புறோ வந்து உக்காந்தே கொழந்தைங்க வீட்ல இருந்தாலுமே கொஞ்சோ நல்லாதா இருக்கு அப்புறோ அவங்க ஸ்கூல் போக ஆரம்பிச் சுட்டாங்கன்னா நம்ப தா அவங்கள மிஸ் மிஸ் பண்ணுவோ இப்போ வந்து அவங்க தூங்குறது அதெல்லாம் வந்து பாக்கும்போது கொழந்தையா இருக்கும் போது நல்லாதா இருக்கு ஆனா வந்துட்டு இன்னொரு டைமு நம்மளுக் வேலையு முடிய மாட் டிங்குது எதுவு இல்லையா
ஆமா கண்டிப்பா ஆக்சுவலா நம்ம பாப்பா தூங்குற டைம்லதா நம்ம எதாச்சு வேற வேல பாக்குற மாரி இருக்கு மற்ற நேரல்லா நம்ம பாப்பாவ வெச்சுட்டுதா சமாளிக்கிற மாரி இருக்கு
ஆமாமா நம்ப கொழந்தைங்கள சரி வெச்சுட்டு ஓகே ஆ கொஞ்சோ தூங்க வெச்சுட்டு வேலை பாக்கலா அப்டின்னு நம்ம நெனச்சிருப்போ ஆ ஆனா வந்து அவுங்க தூங்குற டைம்ல நம்மளுக்கு வந்துட்டு வேல ஓடாது அப்றோ சேரினு பாதில ரெண்டுமே பாதி பாதில நிக்கு அதனாலதா காலைல தூங்க வெச்சுட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு சமையல் எல்லா முடிச்சிட்டு வேலைய பாக்கறது
ஓகே ஓகே பெரிய பொண்ணு என்ன பண்றாங்க?
பெரிய பொண்ணு வெளாண்ட்டு இருக்கா இன்னைக்கு அப்பா வீட்லதா இருக்காறா அதனால வெளாண்ட்டு இருக்கா ஆ அவ கொஞ்சோ நம்மளுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வெளைண்டுட்டு இரு ப்பா செரி நம்மளு வந்துட்டு ஆ நம்மளோடைய வேலைய பாக்கலான் சொல்லி நா கொஞ்சொ இது பண்ணிட்டு இருந்தேன் சேரி நம்மோ எடைல வந்து நம்மளு பேசி க்கிணுல்ல அதனால நா ஃபோன் பண்ண பாப்பாங்களு ஃப்ரீயா இருக்க தூங்கும்போதுதான் நம்ம பேச முடியு இல்லையா
ஆமா கண்டிப்பா ஸ்கூல்க்கு எப்ப சேத்துட்டீங்ளா பாப்பாவ
இல்ல பாப்பாவ இந்த வருஷொ இல்ல அடுத்த வருஷந்தா சேக்கலான்ட்டு இருக்கேன் ஏனா அவளுக்கு வந்து அவளுக்கு மூ மூணு வயசு ஆயிடுச்சு இப்ப ஜூன் வந்தா மூனே கால்தா ஆகுது சேரி நம்மோ நாலே கால்ல சேத்தோன்னா எல் கே ஜி ல இருந்து கரெக்டா இருக்கு
அப்டியா ஆனா ஆக்சுலா இங்க எங்க வீட்ல சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மூணு வயசல எல்லா நம்ம எல் கே ஜி சேக்கலா அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க அது ஆக்சுலா இப்ப இப்போ உள்ள ரூல் படி அ நாலு வயசு முடிஞ்சாதான் வந்து எல் கே ஜி அப்டின்ற மாரி சொல்றாங்க ஆனா வந்து நாலு வயசு முடிஞ்சம்னா அப்ப ஆறு வயசு முடிஞ்சும்போதுதான் ஒன்னாவது சேக்கற மாரி இருக்குல்ல அதனால எனக்கு டவுட்டாவே இருக்கு நம்ம எந்த வயசுல சேக்கறது அப்டின்னு ஒரு டவுட்டாவே இருக்கு ப்ரீ கே ஜி ஆக்சுலா வந்து மூணு ரெண்டரை வயசுல சேப்பாங்ளா
கரெக்ட்டுதான் மு ரெண்டே முக்கால் ரெண்ட்ர வயசு அந்த மாரிதான் ப்ரீ கே ஜி ல சே ப்பாங்க நம்ப எப்டி பண்லானா இந்த நாலு வயசுல வந்துட்டு எல் கே ஜி சேக்கறது வந்து நல்லதுதான் ஏனா வந்து அவுங்க வந்து ப்ரி கே ஜி வந்து போறதுக்கு முன்னாடி நம்மோ வந்து அந்த கொழந்தைங்களுக்கு எல்லா சொல்லி குடுத்தா இப்ப கொஞ்சொ நாலு வயசுனும்போது கொஞ்சொ அவுங்க மெச்சூர்ட்டு ஆயிருவாங்க ம் மெ ச்சூடாகும்போது அந்த எல் கே ஜி யோடைய எல் கே ஜி ல வந்து இதுதான் படிக்கணு இப்டிதான் இரு க்கணு அப்டின்ற ஒரு மென்டாலிட்டி அவுங்களுக்கு வந்துரு மூணு வயசுனும்போது அவுங்களுக்கு வந்து இப்பதான் ரொம்ப கொழந்தையா இருப்பாங்க அவுங்க எல்லாமே படிக்கறதோ அந்த பென்சில புடிச்சு எழுதறதோ அந்த கு அவுங்க குட்டியாதான இருக்காங்க அந்த கைய புடிச்சு எழுத வெக்கிறது இப்பெல்லா ஸ்கூல்ல எடுத்தொன்னீங்கன்னா நெறையா ஹோம் ஒர்க் குடுக்கறாங்க
ஆமா
அதெல்லா எழுத வெச்சு அந்த கொழந்தைங்க ரொம்ப டயர்டு ஆயிருங்க சரி அதனாலதா இருக்கறது இருக்குங்க நம்ம நம்ம கூட இருக்கறதுக்கு ஒரு ஒரு வருஷோ நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்றோ எப்புமே அதுங்க போயிட்டேதா இருக்க போதுங்க ஸ்கூல்க்கு ம் அதனால நம்ப வந்து எப்டி பண்லானா ஒர் நால் வயசுல சேத்தோ அப்டின்னா அதுக்கப்றோ அவுங்க பாட்டுக்கு அத கொஞ்சோ மெச்சூடாவு ஆயிரு வாங்க நம்ம எங்யுமே வந்து எதாவது சொன்னாலுமே புரிஞ்சுக்குவாங்க இப்டிதா எழுதணு இப்டிதா பண்ணணு அதுக்காக நம்ம ப்ரீ கே ஜி வேணா சேத்துக்கலா ஒரு மூனேகால் வயஸ்லன்னும்போது ப்ரீ கே ஜி சேத்துட்டோனா அவுங்களுக்கு வந்து அது ஒரு ஏஜு நம்ம கொழந்தைங்க கூட இப்டிதா ஸ்கூல் இருக்கு இப்டிதா படிக்க வெப் பாங்கன்ற ஒரு அ அவுங்களுக்கு வந்து மைண்ட்ல புரிஞ்சுக்குவாங்க அதுக்கப்றோ எல் கே ஜி சேரம் போது அவுங்களுக்கு வந்து நல்ல ஒரு மைண்டு வந்துரு ஓ இப்டிதா நம்ம ஸ்கூல் போனு இன்னைக்கு சாய்ந்ரோ வந்தா நம்ம இந்த ஹோம் ஒர்க் எழுதணு அப்டின்றத அவுங்க புரிஞ்சிக்குவாங்க மூணு வய்ஸ்ல ஃபஸ்ட்டு போனோனே சேத்தோனேயே என்ன பண்ணுவனா அவுங்கள டார்ச்சர் பண்ற மாரி இருக்கு அவுங்ளுக்கு இல்லையா
ஆமா கண்டிப்பா ஆக்ச்சுவலா நா சொல்லிட்டு இருக்கே என்னன்னா நம்ம அடுத்த வர்ஷோ பொறுமையா சேத்துக்லா இன்னு மூணு வயசு முடியிட்டு நாலு வயசுக்கு மேல சேத் துக்லா அப்டின்ற மாரி நா சொல்லிட்ருக்கே ஆனா எங்க வீட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா நா நா வந்து எங்க பசங்களலா ரெண்ட்ர வயசு முன்ன சேர்த்துட்டோ நீங்களு அப்டியே அதுல சேத்தானா பாப்பா இப்பவே நல்லா பேசுறாங்கள ஸ்கூல் போனா இன்னு நல்லா தெளிவாய்ருவாங்க அதனால நம்ம இப்பயே சேர்த்திருவோ அப்டின்ற மாரி எல்லா சொல்லிட்ருக்காங்க அது கவர்மெண்ட் ரூல்ன்னு ஒன்னு இருக்குல நம போய் ஸ்கூல்ல சேர்த்தா தா தெரியு அ எத்தன வயசுல சேர்க்கறது எத்தன வயசுல எந்த கிளாஸ் சேர்க்க முடியுன் சொல்ட்டு நம்ம ஸ்கூல்ல தான கேட்க முடியு அதனால வந்து இப்ப ஜூன் வந்ததுக் அப்றோ போய் ஸ்கூல்ல கேட்டு வரதா சொல்லியிருக்காங்க எத்தன வயசுல வந்து எல் கே ஜி சேர்க்கலா எத்தன வயசுல ஒண்னாவது சேர்க்கலா அப்டின் சொல்லி பேசிட்டு வர்லா அப்டி சொல்லிட் இருக்காங்க ஆனா நம்ம இந்த வயசுலேயே பாப்பாங்லா என்ஜாய் பண்ணிட்டதா உண்டு ஸ்கூலு போகற வயசு ஸ்டேஜ் ஆயிருச்சுன்னா ஃபுல் டைம் படிக்கறது ஹோம் ஒர்க் பண்றது அப்டியே அவுங்க லைஃப் போய்ரு இந்த லைஃபா என்ஜாய் பண்ணணுதா நா நெனச்சி ட்ருக்கே
ம் நீங்க சொல்றது கரெக்ட்டு தா அந்த மாரி தா நானு எதிர்பார் அதா செரி மூணே கால்ல சேக்லா நா ஸ்கூல்ல எனக் தெரிஞ்சவுங்க இருக் காங்க அவுங்ககிட்ட விசாரிச்சுட்ட அவுங்க வந்து நாளே காலுன்ற இதுலா ஒரு நல்ல கரெக்டான வயசு தா எல் கே ஜி க்கு அப்டின் சொல்லிருக்காங்க நம்ம பேச போது நம்ளுக்கு ஒரு டவுட்டா தா இருக்கு அவுங்க பிளஸ் டூ முடிக்கும் போது பதினெட்டு வயசுல கரெக்ட் டா வெளில வர்ணு ஆனா நம்ம ஒரு வயசு ஜாஸ் தி சேர்த்தாலுமே வந்து அவுங்க வாழ்க்க பத்தொம்பது வயசு அதுலே ஆயிடு அங்க அ ம் அந்த மாரி இருக்கு ஆ இருந்தாலு வந்து இப்ப நம்ளுக் ஸ்கூல்ல ரூல்ஸ்சு அவுங்க சொல்லும் போது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அவுங்க ஓகே தானா சொல்றாங்க
ஆமா நம்ம ஸ்கூல்ல உள்ள டிசிஷன் பா அது ஒவ்வொரு ஸ்கூலுக்கு ஒவ்வொரு வந்து மாறு அப்டின்ற மாரி சொல்றாங்க நம்ம எந்த ஸ்கூல்ல செலக்ட் பண்ண போறோமோ அந்த ஸ்கூல்ல வந்து அந்த ஸ்கூல்ல வந்து நம்ம முன்னாடியே கேட்டு வச்சுக்கிட்டுரு கேட்டு வச்சுக்கிட்டா நல்லது இத்தன வயசில சேக்லா அப்டின்னா நம்ம அத்தன வயசில சேத்தர வேண்டி தா
ம் நீங்க சொல்றது கரெக்ட் தா அதே மாரி பாத்துட்டு நம்ம கேட்டு விசாரிக்லா ம் இப்போ கொழந்தைங்க நம்ம கூட இருக்கும் போது என்ஜாய் பண்டு அவுங்க வந்து எங்காவது வெளில கூட்டிட்டு போறது அந்த மாரி பாக்லா இல்லைன்னா நம்ம அவுங்களுக்கு லீவ் அப்பதா நம்ம அரேஞ்ச் பண்ணு அவுங்க லீவ்வு அப்போ நம்ம ஃப்ரீயா இருப்போமான் தெரியாது அ ம் அந்த மாரி நறைய இருக்கு நீங்க வந்து கொழந்தைங்கள எங்காது வெளிலலா கூட்டுட் போறீங்ளா
அ இப்போ பக்கத்துல சும்மா பார்க்கு அந்த மாரி போட்டாங்க அப்டின்னா கண்காட்சி மாரி எதும் போட்டாங்கன்னா கூட்டிட்டு போவோ இப்ப சம்மர்ல ஏ ப ஒ சிட்டி பக்கத்துல கா பார்க் இது கண்காட்சி மாரி போட்ருந்தாங்க அங்க கூட்டிட்டு போய்ட்டு வந்தே நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஃபுல்லா அந்த ராட்ண இருந்தது. அப்றோ த்ரீ டி ஷோலா காட்னாங்க அப்றோ ஸ்னோ ஸ்னோக்குள்ள வந்து நம் ம போய்ட்டு வர்ற மாரி இந்த இமயமலையல்லா போயிட்டு வர மாரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க அங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க பாப்பா ஆனா ஆக்சுவலா இப்ப கொழந்தையா இருக்கிற வரையு மோஸ்ட்டா நம்ம வெளில கூட்டி போகாம இருக்கிறதுதா நல்லதுன் எனக்கு தோணுது என்னன்னா இன்ஃபெக்ஷன்லாம் வந்து ஈஸியாவே பரவிரு பாப்பாவுக்குலா அதனால இப்ப நாங்க லாஸ்ட் டைம் அந்த கண்காட்சி போய்ட்டு வரோ மறுநாள்ல இருந்து ஒன் வீக்கு ஃபுல்லா காய்ச்சல்தா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அது எதனால வந்ததுன்னு எனக்கு தெரில ஆனா இங்க வீட்ல சொல்றாங்க வெளில கூட்டிட்டு போவாதீங்க பாப்பா பயந்துக்குவாங்க பயந்ததுனால கூட கா ச்ச வரு அப்டின்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரில உங்களுக்கு அதுலலா நம்பிக்கை இருக்கா இந்த பயப்புட்றது பே சாமிலா பாப்பா கண்ணுக்கு கொழந்தைங்க கண்ணுக்லா சாமி தெரியு பேய் தெரியு அப்டிலா சொல்லிட்ரு க்காங்க அதெல்லா உங்களுக்கு நம்பிக்க இருக்கா
அ நம்பிக்கைன்றத விட நம்ப போகும்போது அது ஒரு சில எடத்துல வந்துட்டு நட குது அதுதா உண்ம நம்ப வந்து நம்புறோமோ நம்ப றது இல்லையோ ஒரு எடத்துக்கு போகும்போது கொழந்தைங்க நல்லா உற்சாகமா நல்லா வெளையாண்டுட்டு நல்லா ஜாலியா இரு ப்பாங்க நம்ம வந்து அவங்ள கண்டுக்கவே தேவையில்ல அவங்க எல்லாத்து கூடயு செட் ஆயிருவாங்க அந்த மாரி ஆனா ஒரு சில வீட்டுக்கு போனோனா அவங்களுடைய ம் நடத்தையே வேற மாதிரி இருக்கு அவங்களுடைய அ அழுகுவாங்க சும்மா அழுகுவாங்க அவுங்னால அந்த எடத்துல ஒரு செட்டே ஆகாது அது வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களோ இல்லையோன்ற மாதிரில்லாம் இல்ல ஆனா ஒரு சில எடோல்லா கொழந்தைங்களுக்கு ஆகுறதில்ல அந்த எடத்துக்கு போய்ட்டு நம்ப வீட்டுக்கு வந்தாலு ரெண்டு நாள் ஆனதுக்கப்புறம்தா அந்த கொழந்தைங்க சரியாகறாங்க நானு கூட ஒரு நாளு ஃபர்ஸ்ட்டு பொண்ணு எ பெரிய பொண்ணு வந்துட்டு ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க நல்லா வெளாட வச்சு நல்லாதா அனுப்புனாங்க அவ நல்லா அங்கயு அவங்க முன்னாடி எல்லாத்துக் முன்னாடியு நல்லா சாப்ட்டுட்டா சாப்ட்டோனா பரவால்ல நல்லா சாப்ட்டுட்டா நல்லா சாப்ட்டுட்டா கொழந்தை அப்டின் சொல்லுவாங்க அப்ற திருப்பி நாங்க வீட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்ற ரெண்டு நாள் ஃபுல்லா வாமிட்டு் எதுமே சாப்டாம நல்லா ரொம்ப டயர்ட் ஆயிட்டா அந்த மாரி இருக்கும் போது கொஞ்ச ஒரு சில விஷயத்துல நம்ப முடிலைனாலுமே அத வந்து நம்ப அவாய்ட் பண்றது நல்லாதா இருக்கு அதுலருந்து நா அந்த பாப்பாவ அவ அவங்க வீட்டுக்கு அவ்ளோக்கு நான் கூப்டுட்டு போமாட்டே ஆ அவங்க எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரு வந்து கொழந்தை மேல ரொம்போ அக்கற எடுத் து அவங்க வந்து என்ன பண்ணிறாங்கன்னா ஓ கொழந்த நல்லா சாப்பிடுது கொழந்த பாரு நல்லா வெளையாடுதுன்றது அது அது வந்து அவங்களுக்கு ஒரு கண்ணு மாதிரி ஆயிருது அது ஒரு சில விஷயத்துல நம்மனாள் இந்த ஏ ஜென்ரேஷன்ல நம்ப முடிலனாலு அது உண்மையாய்டுது இல்லிங்ளா
ஆமா கண்டிப்பா ஆக்சுவலா இப்ப நெறைய பேர் இப்ப சாப்பிட்ல அப்டின்னு சரி நல்லா சாப்பபுட்றாங்க அப்டின்ற மாரி சொன்னாங்கனா நம்ம பாப்பா அடுத்ததுல இருந்து நம்ம சாப்பிடவே மாட்டாங்க அது வந்து கண்ணு பட்று அப்டின்ற மாரி சொல்லிதா அந்த இதெல்லா கயிற்ல கயிறு எல்லா கழுத்துல கயிறு எல்லா கட்டிட்டோ கட்டி விடுவாங்க ஆனா எனக்கு அவ்ளோக்க நம்பிக்கை இல்ல ஆனா ஒவ்வொரு ச ஒவ்வொரு சீன் இந்த மாதிரி பாக்கும்போதல்லா செரி இப்டியு இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது ஆனா அதுக்கு ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கு ஆனா அந்த ரீசன் என்னன் நமக்கு தெரியில்ல
ஆமா இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டுக் போகும்போது அவங்கனாலையான் தெரியில இப்ப அவங்க வீடலயு கொழந்த இருந்துச் சு அதே வயசுலதா மூணு மாசம் மட்டு சின்னது எ பெரிய பொண்ணு விட ஆனா அந்த பையனுக்கு வந்துட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க வீசிங் மாரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு எதுவு நீங்க வந்துட்டு சாக்லேட்டு அதெல்லா குடுக் கூூடாது தூசி இருக்கிற இடத்துக்கெல்லா அடிக்கடி கூட்டிட்டு போக் கூடாது அப்டின் சொல்லியிருக்காங்க அது வந்து எப்டின்னா அவங்க வீட்ல வந்து சாம்பிராணி போடுவாங்களா வீட்ல சாய்ந்தரான்னா சாம்பிராணி போடுது வீடு ஃபுல்லா சாம்பிராணி பொகையா இருக்குமா அந்த பொக வந்து கொழந்தைங்களுக்கு ஆகவே ஆகாதாம்மா அந்த மாரி நம்ப பண்ண கூடாதுன் சொல்றாங்க சரி நம்ம பாக்கலா இனிமே இந்த மாரி கொழந்தைங்கலெல்லா வெச்சு இருக்கும் போது நம்ம கரெக்டா கவனி இனிமே நம்ம பாத்து ரெடி பண்ணு எதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தா எனக் கால் பண்ணுங்க
ஓகேப்பா நெக்ஸ்ட் கால்ல நம்ம பேசுவோ
செரி ஓகே இத பத்தி பேசலா
ஓகே பாய் அ